ஹலோ அ வணக்கம் தோழா நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க நல்லாருக்கேங் வேறங்க
ஆ நல்லாருக்கே
ஓகே ஓகே சாப்ட்ட அ சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டாச்சுங்க எப்டி போச்சுங்க இன்னிக்கெல் நல்லா போச்சுங்களா சிஸ்டர்
நல்லா போய்ட்டு போய்ட்ருக்கு தோழா போய்ட்ருக்கு
இன்னைக்கி
நல்லார்க்கு ஆ நல்லதா இருக்கு நல்லாதா போய்னுருக்கு நீங்க வேலைக் போயிர்க்கீங்ளா எப்டி
இல்ல நம்ப பிஸ்னஸ்ங்க பிஸ்னஸ் மாரி
ம் அப்பிடிங்களா செரி செரி செரிங்க தோழா ம்
ஆ சேரிங்க இப்ப ப பசங்கல்லா எப்டி எ ஏ எத்தன பசங்க உங்கள்
ஆ ஒரு பாப்பா காலேஜ் போய்ருக்காங்க வந்துருவாங்க
வந்துருவாங்க ஓகே ஓகே சிஸ்டர் அவுங்க அங்க ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பசங்க சிஸ்டர் ஒர்த்தரு ஆமா ஒருத்தரு ஃபோர்த் ஸ்டாண்டட் படிக்கிறாரு
ஆ
ஒருத்தரு ஃபஸ்ட் ஸ்டாண்டட் படிக்கிறாங்க
இது பையனா பொண்ணுங்ளா ரெண்டுமே பையனா சரி சரி வீட்ல வேலைக்கு போறாங்ளா இருக்காங்ளா
இல்ல அவங்க ஹோம் மேக்கர்தா வீட்லதா இருக்காங்க
வீட்லதா இருக்காங்ளா சர் சர் சரி ஆ என்ன பிசினஸ் பண்றீங்க தோழா நீங்க கேக்குது கேக்குதுங்களா என்ன பிசினஸ் பண்றீங்க நீங்க கேட்ட
நம்ப ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றோ
ஓ சேரி சேரி எங்க சொந்தமா வெச்சிருக்கீங்ளா
ஆ ஓனா வெச்சுட்ருக்கோ
ஓ அ எல்லாமே அந்த சு சுடிதாரு பொடவ அந்த மாரி எல்லாமே சேல்ஸ் பண்றது
ஆமா எல்லாமே சேல்ஸ் பண்றதாப்பா
ஆ சந்தோஷோ சந்தோஷோ
ஓ நீங்க இருக்கற்து சரௌண்டிங்ல கூட எதாவ்து ஒரு ஸ்டா கட மாரி போட்ருப்பாங்க திருப்பூர் காட்டன் சேல் மாரி எதாத் போட்ருப்பாங்க அந்த மாரி பிஸ் னஸ் பண்ணிட்ருக்கே
ஓ நீங்க திருப்பூர் காட்டன் அந்த மார அந்த க இதுங்ளா
இல்லல்லங்க நம்ப சைடு இந்த பக்கோ கிருஷ்ணகிரி பக்கோ அ திருப்பூர் காட்டன் சேல்னு போட்ருப்பாங்க பாத்தீங்களா நீங்க பொதுவா நீங்க இருக்க சரௌண்டிங்ல கூட எதாவ்து ஒரு எடத்துல இருக்கு
ஆமா
நீங்க இருக்க லொக்கேஷன்ல கூட எதாவ்து ஷாப் இருக்கு கம்பல்சரி இருக்கு
இருக்கு
ஆ அந்த மாரி ஸ்டால் கெடையாது சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாமே பிளஸ்சு
ம் எல்லா கஸ்டமரு வருவாங்க சின்னவங்க ஆ
ஆமா எல்லாமே இருக்கத ன்
ஆ ஹா ஹா த வியாபார மிஷன்போதா நல்லா போதா எப்டி
ஆ நல்லா போது
நல்லா போது
ஆ நல்லா போதுங் சிஸ்டர் இல்ல ஸ்கூல் சீசன் ஸ்டார்ட் ஆனதால கொஞ்சோ கம்மி நா ரெகுலரா மறுபடியு இப்போ எதுனா திங்ஸ் அவுங்க
இல்ல தோழா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே தான எல்லாமே தான இருக்கணு
ஆ எதாவது பிளாஸ்டிக் ஐட்ட மாதிரி எதுவு வைக்கல சிஸ்டர் மேக்சிமம் துணி ஐட்ட வச்சிர்றது இப்ப அந்த ஸ்கூல் நீட் பசங்கனா யூனிஃபார்ம் பாக்குறாங்க இல்லனா ஷூஸு செப்பல்ஸு வாட்டர் பாட்டல் டிபன் பாக்ஸ் அந்த மாரி ஐட்டம்லா லஞ்ச் பேக் அந்த மாரி பாக்குறாங்க நம்ம
கண்டிப்பா எல்லா இப்ப எல்லாமே ஒரு இடத்துல தேடுவாங்க இல்லையா அந்த இப்ப
ஆ தேடுவாங்க எல்லாமே
இல்லாதமாரி பாப்பாங்க
ஆமா ஆமா சிஸ்டர் இந்த பிரான்ச் வந்து அந்த எல்லாமே இல்ல இங்க வந்து டெக்ஸ்டைல் மட்டுதா இருக்கு வேற பிரான்ச்சு அங்க பாத்தீங்கனா எல்லாமே இருக்கு சொல்ற ஹேண்ட் பேக் பேக்ஸ் ஐட்ட வாட்டர் பாட்டல்ஸ் சோ பசங்க செப்பல்ஸ் என்னங்க சிஸ்டர்
எத்தன பிரான்ச் இருக்கு தோழான்ன
ரெண்டு மூணு பிரான்ச்
சரி சரிங்க தோழா ரொம்ப சந்தோஷொ நெஜமா இப் அ சொல்லுங்க தோழா அப்ரோ வேற என்ன என்ன என்ன
ஒங்க சைடாதா இருக்கு சிஸ்டர் அங்க அ நீங்க இருக்க ஏரியா என்ன எதுக்குது சிஸ்டர் பேமஸா
இங்கீங்களா அ இங்க சிட்டிஸ்ச சிட்டியா சிட்டில இருக்கோ தோழா நாங்க
அது என்ன பேமஸ் அங்குட்டு
இங்க கோவிலுங்க பேமஸ்சு
ஆ ஓகே
ஆமா கோயிலுங்க பேமஸ்ஸு அது மாதிரி சாப்டுற பொருளுங்க எல்லாமே கெடைக்கு எதுமே இது கெடைக்கு கெடைக்காதுன்றதே கெடையாது இப்போ இந்த ச எல்லாமே கெடைக்கு சாப்புட்ற பொருளு இப்ப சும்மா ஒரு பானிபூரி கடை வச்சாலே அந்த அந்த கடைல கூட ஒரு பத்து பேர் நின்னு சாப்ட்டுருப்பாங்க கூட்டோன்றது எப்பமே இருக்கு இங்க ஏ இப் எப்டி சொல்றது ஒரு சின்ன ஒரு கடை ஏதாவ ஒன்னு புதுசா புதுசு பழசுன்றதல்லா கெடையாது எந்த ஒரு கடை வச்சாலு பொழச்சுக்கலா அந்த மாரிதா
டவுன் சிட்டி சைடா இருக்கு நல்லா பாப்புலேஷன் நெறய இருக்கு அதனால அந்த மாரி
ஆமா இப்ப இப்போ நேத்து நேத்து கடை ஓப்பன் பண்ணோன் வச்சுக்கோங்களே இன்னைக்கு ஒரு பத்து பேரு இருவது பேர் அந்த கடைல ஒக்காந்துருப்பாங்க இப்போ இந்த வில்லேஜ் சைட்லல்லா அப்டி இருக்க மாட்டாங்கறோ ரொம்ப சீக்கிர பழக மாட்டாங்க வீட்ல இருக்க மாட்டாங்க சிட்டில பழகுவாங்க அவங்க அவங்க உண்டு வேல உண்டுன்ற மாரி போயிடுவாங்க
ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ஒங்க ப்ரெண்ட்டெல்லா என்ன
சொல்லுங்க தோழா கேக்கல
டெம்புள் டெம்புள்லல்லா எப்டி ஃபேமஸா இருக்குமா அங்க
ஆமா ஆமா ஆமா இங்க கோயிலுங்க எல்லா எல்லா எடத்துலயு கோயிலு இப்போ நாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலகே தா நாங்க போவோ
ஓகே ஓகே மேம்
அது மாரி கோயிலுங்க எல்லா விரும்ப இருக்கு நெறைய கோயிலுங்க இருக்கு
அ ஓகே திருவண்ணாமல சரவுண்டுங் சைடுங்களா
ம்
ஓகே ஓகே நா வந்திருக்கே நா பக்கோ பக்கோ தா நம்ம பண்ணிக்கலா ந அந்த சைடுல்லாம் நெறைய கோயில்கள்ல்லா வந்துருக்கே அங்கே அக்ராபுரோ சைடு ப்ராஞ்ச் இருக்கு
ஆ ஓ அதா தெர்ல எனக்கு திருவண்ணாமல அதுக்குதா நாங்க அடிக்கடி போவோ சாமி கும்பிடுவோ நல்லா இருக்கு கோவில் அது வருது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு அதெல்லா
ரொம்ப ஃபேமஸ் சிவன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அங்க
ஆமா ஆமா ஆமா
எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் வே மந்த்லி ஒன்ஸ்ஸு பௌர்ணமிக்கு அதுக்கு நல்லா விசேஷமா நல்லா இதுவா இருக்கும்
விசேஷமா இருக்கு இந்த சாமி கடவுளுக்கு தெனிக்கு விசேஷந்தா ஆனா அந்த த்து இதுல திருவண்ணாமல்ல வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு
ஆ வ வந்திருக்கே சிஸ்டர் வந்திருக்கே நால அந்த சைடு வந்துருக்கே
அப்பிடிங்களா ம்
சார் எல்லா என்ன பண்றாங்க மேடம்
ஆ அவரு வந்து சென்ட்ரிங் மேஸ்திரி அவரு
ஓகே ஓகே
சென்ட்ரிங் மேஸ்திரி இப்ப வெ கொஞ்சொ வேலைல்லா டல்லாதா இருக்கு தோழா வேல எல்லா கொஞ்சொ டல்லாதா இருக்கு
ஆ ஓகே சிஸ்டர் இப்ப ஆ கேக்குது நல்லாவே கேக்குது நல்லா கேக்குது சிஸ்டர்
டல்லாதா இருக்கு கொஞ்சொ வேலல்லா சொல்லுங்க தோழா
அ எ இதுல இப்ப பாத்தீங்கன்னா மழக்காலொன்னால அது இப்பலா கொஞ்சோ இதுவா இருக்கு
மே
மழ காலொன்றால கொஞ் டல்லா இருக்கு சிஸ்டர்
மழ கால் ஆமா கோவிட் அப்போ வந்து எல்லா எடத்துலயு வியாபார இதுலல்லா
து போயிட்டாங்க ஆ ஆமாமா ச அது அதுக்கப்புறமா நெறைய ப்ராள வந்துச்சுச்ச கோவிட்டுக்கு அப்பரோ நெறைய எல்லாமே பிஸ்னஸ் வு நெறையே பிஸ்னஸ் ஃபாலாச்சு டவுன் ஆயிர்க்கு
பதிச்சு இப்ப இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட எங்கு சரி நடக்கவே இல்லைங்களா
ஆ ஆமா எல்லாமே இப்போ அதுவு இல்லாம மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி பண்ணிட்டுருக்காங்க இப்ப லாஸ்ட்டா டூ மந்தா த்ரீ மந்தா மெட்டீரியல் காஸ்ட் லா ஜாஸ்தி பன்னிருக்காங்க
இரும்பு இரும்பு சர்வீஸ்
சிமுண்ட்டு ஜல்லி எல்லாமே ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க அதனால
இல்லிங்ளா
ஆமா ஆமா சிஸ்டர் ஆனா‌ இப்பதா டூ மந்து மு கேக்குது கேக்குது சிஸ்டர் நல்லாவே கேக்குது இ நா இப்போ டூ மந்த்நு த்ரீ மந்த்து முன்னதா கன்ஸக்க்ஷ ஸ்டாட் பண்ணே ஸ்டார்ட் பண்ணி கர்ட்டா ஒன்னு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல பாத்தீங்கனா எல்லாமே சிமெண்ட்டு காஸ்ட்லெந்து கம்பிக காஸ்ட்லந்து எல்லாமே ஹை ஹை பண்ட்டாங்க இல்லாட்டி எ
ரொம்ப அதிகம் பண்ட்டாங்களா
ஆ ப பத்தாததுக்கு இப்பொ டீசல் வெல ஏர்றத்துக்குள்ள இப்போ பாத்தீங்கனா இப்பொ ஒன் வீக்காவே மறுப்டியு எல்லா மே மா ஏறிட்தா இருக்கு சிஸ்டர்
ஆமா டீசலு கெடக்கில சிலிண்ட்ரு கெடக்கில சரியா கெடக்கிலியே
அதா ரொம்ப இந்த அது ஏர்றத்துக்குள்ள எல்லாமே ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டு போயிட்ருக்குங்க பெட்ரோல் டீசல ஆஹா ரேட்டு ஏறத்துக்குள்ள இதெல்லா கூட ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்ச்சு நம்மோ டூ மந்த்து த்ரீ மந்த்து முன்ன நா பிளான் பண்ணது ஒன்னு இப்ப போயிட்ருக்க பட்ஜெட்ல ஒன்னு போயிட்ருக்கு
ஆமா
பிரச்சனல்ல அவுங்க கன்ஷெஷன் பண் ணவுங்ளே இல்லெங்க முன்ன அந்த காஸ்ட்ட ஒத்துக்கனு அது முன்ன வேற இந்தது இப்போ காஸ்ட்டெல்லா வேற
ம்
கொஞ்சோ கூடுதலா வரு பட்ஜெட் எல்லாமே சேந்துதா போவுன்ற மார் சொன்னாங்க
அவு ஆமா ஆமா தோழா நிஜம் உண்மையா தா அது எதுமே நம்ப பண்ண முடியாது இதல்லா ஏ பாருங்க சிலிண்ட்ரெல்லா கெடைக்காம போன மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே நானு
ஆ சிஸ்டர்
சிலிண்ட்ரு கெடைக்காம ஒரு வ நாலு நாள் அஞ்சு நாள் அடுப்புல செய்ற மாரி ஆயி போச்சு சி டின்னு அந்த மாரி நெலமக்கி வந்துட்ட
ஆ செ இல்ல முன்ன ஓரளவு நல்லா ஃப்ரீயா இருந்தெ இப்ப புக் பண்றதுக்கு ஒன் வீக் இது டுவெண்ட்டி பைவ் டேஸ்க் மேல ஆவுது
ஆமா இங்க டுவெண்டி பைவ் டேஸ்க்கு ஓ பாட்டி பைவ் டேஸ் கழுச்சுதா குடுக்குறங்களே லேர்ன் பாட்டி ஃபை டேஸ் பண்ணி தான் பண்ணனுமே
மா அவ்ளோ ஒரு ஃபேமிலிக் பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டரு வந்து கரெக்ட்டா எக்ஸெக்டா தேட்டி டூ தோட்டி ஃபைவ் டேஸ் தா நமக்கு
வரு அவ்ளதா
தேட்டி டூ தோட்டி ஃபைவ் டேஸ்ஸுக்கு ஆ அவ்ளோதா ஏன்னா ஃபோர் மெம்பர்ஸ் ஃபைவ் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா தேட்டி டூ தோட்டி ஃபை டேஸ் அ அத் இங்க மட்டு ஃபாட்டி டேஸ் ஆனா இவுங்க பாத் இவ்வுகளுது ஃபாட்டி ஃபை டேஸ் மேல வெச்சுட்டாங்கன்னா நமக்கு அது ரொம்போ ரிஸ்க் கா இருக்கு நா இன் பிட்வீன் கேப்புல அப்புறோ ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ்க்கு நம்மோ அது அட்ஜஸ் பண்றது ரொம்ப புராபுளமா இருக்குது சிஸ்டர்
நடுவுல வந்து ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கமு நம்ம அல்லா இருக்கு சிலிண்டரு இல்லாம என்ன பண்றதுனே புரில தோழா ரொம்ப சங்கட்டமான ஒரு இது
இப்போ இந்த சுச்சிவேஷன் வந்தது எல்லாமே ரொம்ப டைட்டா போயிட்ருக்கு பிஸ்னஸ்லயு செ ரி‌ இந்த இந்த மாரி விஷயத்துல செரி எல்லாமே ரொம்ப டைட்டா போயிட்ருக்கு சிஸ்டர்
ஆமா ஆமா அப்பப்பா பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்டாங்ளா?
ஆ வந்ட்டாங்க சிஸ்டர் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வராங்க எங்க வீட்டாண்ட வந்துராங்க சிஸ்டர் நேரா அ வீட்டாண்ட வீட்டு பக்கத்துலே பஸ்ஸு நிக்குது
ஓ சேரிங் சேரிங் தோழா ம்
த்ரீ ஃபோர் கிலோ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இப்போ டூ கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அவ நேரா
நல்லா படிப்பாங்களா
அவுங்க வந்து ரொம்போ பெருசா இல்ல அது ரொம்ப லோவா இல்ல மீடியம் ரேஞ்சுக் போறாங்க
அ ஃபோர்த் தோ நாலாவது ஒருத்தவங்க
தோடு ஸ்டேண்டடு ஒருத்தரு ஃபஸ்ட் ஸ்டேண்டடு ஒருத்தரு சிஸ்டர்
ஒன்னா கிளாஸா
ஒருத்தரு ஒன்னாவது ஒருத்தரு மூணாவது சின்ன பசங்க ரொம்ப அதாவது ரீச் பண்ணுவாங்க ஓகே ஒகே சிஸ்டர் ஆ ஒகே சிஸ்டர் அப்டிதா பாதே சிஸ்டர்ஸ்
ஆ பாத்துக்கங்க கொழந்தைங்கள்ல சின்ன கொழந்தைங்க பாத்துக்கங்க ஆ அப்புறந் தோழா செரிங்க தோழா உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மனசுக்கு நெறைவா இருக்கு புடுச்சுருக்கு தோழா ரொம்ப நன்றி நன்றி நன்றி தோழா
ரொம்ப நன் சேரிங் சிஸ்டர் போ டி பாக்கும் போது சிஸ்டர் ஹலோ